என்ன பண்றாங்க
ம் மத்தியா வணக்கோ நண்பா வீட்டுல எல்லாரு தூங்கிட்டு இருக்காங்க நண்பா
சேரி சேரி நண்பா நான் அ காலையில் தா சாப்டே நண்பா மதிய சாப்பாடு இன்னு எதுவு சாப்பிட்லேங்க இனிமேல்தான் போய் சாப்பிடணுங்க நீங்க சாப் கீங்ளா என்ன பண்றீங்க
நா இப்பதாங்க சாப்ட்டே வத்த கொழம்பு வச்சிருந்தாங்க அதா இப்பதா சாப்ட்டே
சேரி சேரி பரவாயில்லைங்க இங்க வந்து காலைல வந் து இப்ப உப்பு பருப்பும் ரசோ சாப்ட்டங்க இனி மதியத்துக்கு அதேதாங்க இருக்குது மதியத்துக்கா போயி சாப்புட்லங்க என்ன கொஞ்சோ போயி நேரம் கொஞ்ச நேரம் போய் தூங்கி எந்திரிக்கலான்னு இருக்றங்க ஏன்னா அது ஒரு மன நிம்மதி யாருக்குங்க
ஓகேங்க இன்னக்கி எங்கையு வேலைக்கிலா போலீங்களா வீட்ல தானா
இன்னைக்கி எங்கயு போலங்க பெருசா ஏன்னா வெயில் அடிச்சிட்ருக்குதுங்க தம்பி வீட்ல வெளியே போறாங்க இன்னக்கி கொஞ்சோ டிபார்ட்மென்ட் ஸ்டோருக்கு அங்கேயே மார்கெட் ட்டு அங்க இங்கயு போயிட்டு வர்றாங்க வந்ததுக்கு அப்றந்தாங்க வெளியே போகணு கொஞ்சோ வேல இருக்குதுங்க பாக்கலாங்க தம்பி போயிட்டு வரட்டு அப்றோ பாத்துக்லா
ஓகே ஓகேங்க
ம் சேரி சேரிங்க
நானு நானு அதே மாரி தானுங்க டிபார்ட்மெண்ட் ஸ் ஸ்டோர் போயிட் ட்டு அதுக்கப்பற பாத்தீங்னா காய்கறி மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்பற எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணிட்டு பையனுக்கு ஆதார் கார்டுல நேம் மாத்திட்டு வரணுங்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க ஆதார் கார்டு மாத்றதுக்கு பையனோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்றதுக்கு ஒரே எடத்துலதான பண்ணுவீங்க
ஆமா ஆமாங்க ஒரே எடத்துலதா பண்லான்னு இருக்கோ
சேரி சேரிங்க எதுக்கு போய் நேரத்துல போனீங்கன்னா நீங்க இப்ப தாலுகா ஆபீஸ் போற மாரி இருந்தாலு நீங்க போய் உள்ள போய் சீக்கிரம் போய் பாத்துட்டு வந்துற்லாங்க இங்க நீங்க நேரங் கடத்த கடத்த பாத்தீங்கன்னா நேரங் கடந்துகிட்டேதாங்க இருக்கு
ஆமாமா நீங்களு சொல்றது கரெக்ட்டு தா
ஆமாங்க ஏன்னா நீங்க இல்ல இத வந்து நீங்க அங்கதா போய் பண்ணணு அப்டின்னா நீங்க அங்க போய் பண்றதுக்கான நேர வந்து இந்த நேரத்துக்குள்ள போனீங்கன்னாத்தா இருப்பாங்க ஏன்னா அதத் தாண்டி போயிருச்சுன்னா அப்ப நாளைக்கி தாங்க மறுபடியு போற மாரி இருக்கு
கரெக்ட்டு கரெக்ட்டுங்க நீங்க சொல்றது நல்லதுதா பாத்தீங்கனா அதே நேரத்துக்குதா போணுங்கிறீங்க அ அதே நேரத்துக்கு போறக்கு வேண்டிய நா போலான்னுதாங்க நெனைக்கிறே ஆனா மனைவி பத்தீங்னா அந்த நேரத்துக்கு பாத்தீங்னா அவைலபிள்லா இல்ல அதேங்காட்டி நா அவைலபிள்லா இருக் க்க ஆனா மனைவி அவைலபிள் இல்லாதங்காட்டி நா அந்த நேரத்துக் போ முடில அந்த நேரத்துக்கு போணுன்னு நெனைக் ருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சூழ்நிலை கரட்டா அமையலங்க
ஏறீங்க உங்க இஷ்டந்தான் இப்ப நீங்க நான் சொன்னது வந்து இந்த நேரத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான வேல முடிஞ்சிடும்ன்னு சொல்றே ஆனா இந்த நேரத்துல என்னால போக முடியலன்னு சொல்றீங்க போக முடியலன்னும் பிரச்சனை இல்லங்க நாளைக்கு கூட ஒன்னும் போயிக்கலாங்க நாளைக்கி ஒரு தன்னா கூட நேரத்துலேயே போங்க ஏன்னா அந்த நேரம் முடிஞ்சு வச்சுன்னா மறுபடி நாளைக்கு வாங்கட்டா நாளைக்கு நாளைக்கு நாளைக்குிட்டே இருப்பீங்க காலையய நேமே ஒபதுூப பத்து மணிக்கக்குரட போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைக்கற வேலை சீக்கிரம் முரிஞ்சிரும்லங்க
ஆமா ஆமாங்க நானும் அப்படிதாங்க நானும் நேரமா போயிட்டு வந்தடலாம் மூணு மணிங்கிறப்ப கிளம்பனோம்னா ஒரு ஆறு மணி கட்ட நேரமாக வந்துடலாம் அதுவும் சந்தைக்கு போக வேண்டிய இருக்கு காய்கறி பழங்கள்லாம் வாங்கணும் அதுவும் வாங்கி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போன சும்மா க்கறியது ஒவ்வொரு பக்கமா நம்ம ஒண்ணு எழுட்டு போவ எழுததுலாம் வாங்குவா இது புிடிச்சிருக்கும் இது பு்ராடக்ட் இது பழைய ப்ராடக்ட் இதெல்லாம் பாரத்து பார்த்த ஒன்னும் ப்த்தத்துவங்க இருக்கும் அதே டைம்யிருடுங்க பரவால்லனா விட்டாலுமே பாத்தீங்கன்னா நம்ம சும்மாலாம் இல்லைங்க அதுவும் கிரவுடா இருக்கும் கூட்டமா இருக்கும் அன நம்ம பைக்ல போறோம் மழை வரலாம் டயர் பஞ்சர் ஆகலாம் பெட்ரோல் இல்லாம போலாம் என்ன வேணா ஆகலாங்க நம்ம சொன்ன நேரத்துக்கே நம்ம போயிட்டு வர முடியாது இல்லங்க அதுவும் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ண போறோம் அங்க கூட்டமா இருக்கும் நம்மளுக்கு வந்து உடனே பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இது எடுத்துட்டு வா அது எடுத்துட்டு வாங்கலாம் நம்ம எதுவுமே எடுத்துட்டு போலாம் அந்த ஜெராக்ஸ் வேணும் இந்த ஜெராக்ஸ் வேணுங்களா ஆனா நம்ம இந்த ஜெராக்ஸ் எடுக்காம போலாம் அப்படியே பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் பண்ணுது அது கரெக்டா பாத்து சொல்லணும் அது தப்பா சொன்னாலும் மறுபடியும் இந்த ஒடிபி வேணா அந்த ஒட்டிபி சொல்லுங்கவாங்க மறுபடியும் கொடுப்பாங்க ஜென்ரேட் பண்ணும் இவளோ உள்ள பணியை பார்த்தாலுமே பையனுக்கு நம்ம ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ண போறப்ப பையனையும் தூக்கிட்டு வந்திருக்கலாமலாம் கேட்பாங்க அங்கன்னு போய் அங்க இருந்து மறுபடியும் வந்து பையனை தூக்கிட்டு போறலம் சின்ன சோழி இல்லைங்க சின்ன சோழியா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிரராாவல் பண்ணி வந்து தூக்கிட்டு போகுங்க அததான் பாக்குறேங்க எனக்கும் கொஞ்சம் பேச
இப்ப நீங்க இப்பங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்டும் போகணுங்கிறீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் போகணுங்கிறீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்க காய்கற எல்லாம் வாங்கி கேள்வி வச்சட்டு இருப்பீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அங்கேயும் வீட்டுக்கு விட்டு கேள்வி வச்சிருப்பீங்க எப்படி ஒரே டைம்ல போய் இங்க கையில ரெண்டு கையிலயையும் புடிச்சுக்குவீங்களா தலையில தூக்கி வச்சுட்டு வர மாதிரிங்களா
இல்லங்கன்னு வ இடுப்புல வச்சுக்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா தலையில் தூக்கி வச்சுட்டுந்துருவங்க
சரி சரிங்க எப்படிங்க பைக்கு புடுங்கறக்கு இருக்குதுங்க பிரச்சனை இல்லைங்க இப்ப நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஊருக்கு போனாவே ஒரு கட்டப்பை எடுத்துட்டு வருவீங்க காய்கறி வாங்க போனீங்கன்னா அங்கேயும் ஒரு கட்ட போயிட்டு வருவீங்க ரெண்டு கட்டப்பை எடுத்துட்டு வர அளவுக்கு உங்களால முடியுமா அப்படிங்களா
எல்லாமே முடியுங்க முடியும்னுு நினைச்சா எல்லாமே முடியுங்க
யோசச்சிக்கங்க அப்புறம் கடைசியல்லாம் இத வாங்கிட்டேன் நீ நீ புடி நான் புடிப்ப யோசச்சு ந ரோட்ல நின்னுட்டு கூடாதுங்க யோிச்சு முடி பண்ணுங்க போன நம்ம இங்க போலாம் இங்க வாங்கிட்ட வந்துட்டு நம்ம வீட்டல வச்சுட்டு நம்ம இதுக்கறம் நம்ம அங்க போயிக்கலாம் அப்படி ஏதாவதுும் யோசச்சிக்கங்க சும்மா இதுவும் வாங்குவேன் நான் அதுவும் வாங்குவேன் அங்கேயும் போவேன் இங்கேயும் போவ இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் அப்புறம் சங்கடங்கள் வந்து சேராம இருந்த நல்லாிருறாங்க
அது என்னங்க சேரா போறக்கு என்னங்க ச ஏதாச்சும் சாப்படுவாங்க சேறான் சேரா போறக்கு எாம் ஒன்னு பிரச்சன இல்லைங்க எல்லாமே சேர்ந்துக்கு அதெல்லா எத யோசிக்காமல்லா முடிவு பண்ண மாட்டேங்க ஏன்னா நீங்க முன்ன பின்ன வந்து எங்க கூட வந்தது இல்லைங்க வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அனுபவ தெரிஞ்சிருக்கு இதது எதா பண்ணலா அத பண்ணனா யெங்களுக்கு அதா தெரியு என்ன பண்றதுன்னு புரியுதுங்ளா உங்ளுக்கு பின்னவந்து பயன தூக்கிட்டு போனன்வைங்க தூக்கிட்டு போனா பிரச்சனயாருக்ளங்க ஆனா நா வந்து பயன தூக்கிட்டு போறதில்லல ன்னா நானு மனைவி மட்டுதா போறோ மனவி பின்னாடி ரெண்டு வச்சுக்கிட்டா நா முன்னாடி ஒண்ணு வச்சுக்குவே அது யெனக்கு பிரச்சனயாவே தெரியாதுங்க
நா அதுக்தா கேக்குறே உங்களால கொண்டு போவமுடிமா முடியாததா நா கேக்குறே ரெண்டு பேர் ரெண்டு பேருரிக்கீங்க பின்னாடி ரெண்டு யெடத்த வச்சு உக்கார முடியு பின்னாடி ரெண்டு பேரத்த இது பிடிச்சிகளா அப்டின்னு எனக்கு ஒரு பிரச்சனையில்ல உங்க இஷ்டந்தாங்க நீங்க ரெண்டய்ம் கூட்டு போங்க நாலு கூட்டு போங்க நாலயும் கூப்பட்டு போங்க இங்கேயும் போங்க அ ங்க வேணாபோயிக்கிங்க உங்கயிஸ்டந்தா இங்க போனா நம கொண்டு வந்ருவோ ஒன்னு பிரச்சனையில்ல வெளிய போனா இவ்ளோ பொருள வெயிட்டால தூக்கிட்டு வந்த்ருவோ வேனா நீங்க யன்ன வச்சீங்கன்னா போ போயிட்டு வாங்க யெனக் ஒரு பிரச்சனல்லிங்க அது உங்க யிஸ்டந்தாங்க அது
ஆமா மா இது அவ அவ இஷ்டத்துக்கு அவ வ பண்ணா எல்லாமே கரக்ட்டாதாங்க இருக்கு இப்ப இன்னொருத்தவங்க வந்து சொல்றப்ப பாத்தீங்கனா ஏனா அவங்க வந்து முன்னனுபவ இருக்காதுலங்க இப்ப நா வந்து அவங்கள கூட்டிட்டு போயிருந்தேனா அவங்கள தெரியும் நா இப்டி தூக்கிட்டு வறே எவ்ளவு சிரம பட்டு வரே தலய் ல தூக்கிகினு இடுப்ல தூக்கிட்டுனா பைல தூ பைக்ல தூக்கிகினா கார்ல வரணா ஆட்டோல வரணா சேர் ஆட்டோல வரனா உங்களுக்குல்ல தெரியாதுங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அது நம்ளுக்கு தேவ கெடையாது எனக்கு ந எப்படி தூக்கிட்டு வரனோ நா அப்டி தூக்கி வச்ட்டு வந்துருவேனுங்க அது வெயிடிட்டா இருந்தாலு சரி வெயிட் யில்லனாலு சரிங்க அது உங்ளுக்கு தெரியுதுங்களா இப்ப இடுப் ல கட்டி வச்சக்வே பேக் மாரி மாட்டிக்வே ஹேண்ட்பேக் மாரி தூக்கிக்குவே என்னவேனா பண்ணலாம்லங்க
சேரிங்க அது உங்கயிஸ்டந்தாங்க உங்கயிஸ்டதுக்கு நீங்க முன்னாடியு வச்சுக்கீங்க பின்னாடியு வச்சுக்கீங்க தலலேயு வச்சுக்கீங்க அது நமக்கு விருப்பமில்லிங்க இருந்தாலு ஏதாவது மூணு பக்கம் போறீங்க நேரத்லேயே போயிட்டு வந்துருங்க அப்புறம் நீங்க போற டைம்ல கடையி இல்லேனா மறுடியு நாளைக்கு நாளைக்குனு தள்ளி போட்டே இருக்காதீங்க
நாள் நாளே நாளே நாளயென்று இன்றே இழக்க தே நீ இன்ற இழக்காதே இந்த சாங் நானுந்தாங்க கேட்ருக்கே ஆனாகாட்டி நா இன்னைக்கு இழக்க மாட்டேங்க
யின்னக்கு இழந்தாலுஞ்சேரி இழக்கலனாலும் சேரிங்க அன்னைக்கு போறேனிங்க உங்க வேலையிருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க உங்க வேலைய முடிக்கணும்னா இன்னைக் போங்க யில்லேனா நாளைக் கூட போங்க அது வந்து உங்க விருப்பங்க அதாவது நா தலயிட முடியாதுங்க நா தலையிட்டாலு அது நல்லாருக்காதுங்க
நீங்க கொஞ்ச ஊ ஊதியத்தொகை அதிகமா வேணும்னு சொல்லி படப்பட படப்பட ஏ கொஞ்சோ உங்ளுக்கு
அப்டி அப்டில்லா இல்லிங்க நீங்க பேசுற இல்லைங்க நீங்க பேசும்போது நா அமைதி காத்து கொண்டிருக்கிறே அதேபோல் நான் பேசும் வரை நீங்கள் அமைதி காக்க வேண்டு என்பதுதா இந்த காலநிலை சூழநிலை
காலநிலை சூழ்நிலைங்க இருந்தாலு எல்லாரு எல்லாத்துக்கு குடுத்து உதவுறதாங்க நல்ல பழக்க உம் யெல்லாத்துக்கு யெல்லாத்துக்கு ஒரு ஆளுக்கே வேணுனா யென்னங்க ஸ்டுடியோ
எல்லாரு சமங்க எல்லாரு சமந்தா நீங்க பேச க்குற வரைக்கு நா அமைதியாதா இருக்கே அதே மாரி நா பேசுரவரைக் நீங்க மாதிரி இருக்கீங்க அவ்வளோதாங்க நா நீங்க பேச உங்கள பேஸ் விடாம நா பேசுனதா தப்பு நீங்க பேசுறீங்க நா அமைதியா இருக்கே நா பேசுறே நீங்க அமைதியா இருக்கீங்க அவ்ளோதாங்க இதுல என்னங்க இருக் உம்
இதெல்லா உங்களுக்கே தெரியுங்க நீங்க எவ்ளோ செரி ஓகேங்க விடுங்க அங்க எப்டிங்க வெயிலுங்களா மழங்களா
இங்க வந்து வெயிலு தாங்க அடிச்சிட்டு இருக்கு மழையெலா வரலங்க அங்க மழ வருதுங்களா வெயிலுங்களா
இங்க வெயிலு தாங்க ஃபுல்லா அடிக்குது
சேரி சேரிங்க இந்த வெயிலுக்குல்லா வெளிய போறாங்க நீங்க பாத்து போயிட்டு வாங்க
ஆமாங்க வெயிலுக்குள்ள தாங்க சன்ஸ்கிரீம் போட்டுதா போகணு இல்லாட்டி அவ்ளோதாங்க ஃடேன் ஆயிடுவங்க
சன்ஸ்கிரீம்னா என்ன ஃப்ராண்ட் யூஸ் பண்றீங்க எவ்ளோக்கு வாங்குனீங்க
நாம் நா ஒரு முன்னுத்தம்பது ரூவாங்க நா வாங்குனது நல்லாரு
சேரி சேரிங்க நல்லா இருக்குதுங்களா எதாவது ரிசல்ட் ட்டு கெடச்சுதுங்களா
ரிசல்ட் எல்லாம் புல்லா கெடச்சுணருச்சுங்க மொதல்ல பாத்தீங்கன்னா கருப்பா சிறுத்த குட்டி மாரி இருந்தங்க இப்ப ரொம்ப கருப்பா கருத்த குட்டியா இருக்கேங்க
பாத்துங்க இதெல்லா கொணண்ட செக் பண்ணுங்க ஏன்னா அது வந்து சைட் எஃபெக்ட்டா கூட இருக்கலா உங்களுக்கு செட் ஆகாம கூட இருக்கலா
ஆமா ஆமாங்க நீங்க சொல்றதும் கரெக்டுதா போய் பாக்கணுங்க
சேரிங்க
டென்டல்ல டென் டென்டல் டாக்டருகிட்ட போய் பாக்கணுங்க என்னன்னு
போய் என்ன பண்ண போறீங்க
இது பாக்கணுமுல்லங்க இங்கேயே இருந்தா என்னங்க
சேரிங்க எதுவு பாருங்க ஸ்கின் டாக்டர போய் பாருங்க அவரு நல்லதா எதோ ஒன்னு சொல்லுவாருங்க இல்லன்னா அவரணுகிட்ட கேட்டு கேட்டு கூட நீங்க ஸ்கின் அந்த சன்ஸ்கிரீம் வாங்கி யூஸ் பண்ணுங்க நீங்களாம் சூஸ் பண்ணி வாங்குறது வந்து அது சில டைம் வந்து அது ஓகேவா இருக்கலா சில டைம் வந்து ஸ் சேராம கூட போகலா ஒடம்புக்கு
ம் ம் ம் கரெக்ட் கரெக்டங்க நீங்க சொல்றத நல்லா நூத்துக்கு நூறு உண் உண்மதாங்க கரெக்டுங்க நானு போய் பாத்து நல்லா கேட்டு விசாரிச்சு
செரிங்க ஏன்னா ஏம எ வீட்டு பக்கத்துல ஏ ஃப்ரெண்டு தாங்க அவே பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல ஒரு கிரீம் வாங்கி போடலானு சொல்லி போட்டாங்க மூஞ்சி ஏற்கனவே அவே கருப்பு தாங்க கருப்புலயு கருப்பு ஆட்டா கருப்பாயிடுச்சுங்க மூஞ்சி அதுக்கப்பறோ டாக்டர்கிட்ட கேட்டா இது வந்து சைட் எஃபெக்ட் தர்ற புரியுமே அப்டின் சொல்லி சொன்னாங்க எதுவா இருந்தாலு டாக்டர கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க அப்டினாங்க அதுக்குதா சொன்னாங்க உங்களுக்கு நல்லதுதாங்க சொன்ன
என மனைவியே பாத்திங்கனா டாக்டர் டாக்டர் தாங்க படிச்சிருக்காங்க மெடி பிரச்சனை இல்லைங்க அவங்கதா ரெக்கமண்டட் பண்ணங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுங்காட்டிதா வாங்கி யூஸ் பண்ணிட்ரு ங்க
சூப்பருங்க சூப்பருங்க எப்படிங்க டாக்டருனா ஆ இப்ப எப்படிங்க கிளினிக் வெச்சிருக்காங்ளா என்ன பண்ணிட்ருக்காங்க
இல்லைங்க கிளீனிங்க் மட்டு கிளீனிங் மட்டுந்தாங்க ந கிளீனிங் மட்டுந்தாங்க பண்ணுவாங்க அதாங்க டாக்டரு ம் ம்
மட்டுந்தா பண்ணுவாங்க அதா டாக்டரா
ஆமா ஆமாங்க
ஏங்க மருத்துவமனையில பணிபுரியறாங்களா இல்ல என்னங்க பண்றாங்க
மருத் ஆமாங்க கிளினிக் வெச்சிருக்காங்க
செரிங்க
அங்க பாத்திங்னா கிளீன் பண்றதுதா ஒர்க்குங்க அங்க
எங்க பேசன்ட்ல வ ர மாட்டாங்ளாங்க
பேஷன்ட்லா யாரு வர மாட்டாங்க அவங்க அவங்க வந்து இவங்கலா கூப்டு பேசிக்குவாங்க
சேரி சேரிங்க நீங்க காமெடி பண்ற ஏதோ பண்றிங்க பரவாலைங்க
செரி ஓகேங்க நன்றி வணக்கங்க மீண்டும் இன்னொரு அழைப்புல சந்திக்கலாங்க நன்றி வணக்கங்க
வணக்கங் வணக்கங்